ஹ நீங்க ஏதாவது டூர் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா ஏதாச்சும்
ஊர் போதுல டூர்ல கன்னியாமரினு பிளேஸ் உண்டு கன்னிய பத்தி சொன்னன்னா நெறையருக்கு கன்னியாகுரி சூப்பர் ஆகும் கன்னியாகுமரினாலே இங்க கன்னியாகுரி நல்லா பேமஸ்ஹபாரினர்ஸ் லாம் அதிகமா விசிட் வரும் அங்க வர்து த்ரீ வேவ்ஸ் சி அதான் முக்கடல் சங்கமம்னு சொல்லுவாங்க த்ரீ வேவ்ஸ் அது கன்னியாகுமர்ல உண்டாது கரெக்டா மாரி சன்செட் பாயிண்ட் வேடில சன்செட் பாயிண்ட் கன்னியாகுமர்ல கொஞ்சம் பெஸ்ட்டா ருக்கும் கரெக்டா சூரிய அஸ்தமம்
நீங்க பாத்துருக்கீங்களா சன்ரைஸ் சன்செட்லாம்
சன்ரைஸ் சன்சட் பாத்துருக்கேன் ஆனா அது அது பக்கத்துலய இருக்கன என்ன நம்மளுக்கு அது அது ஆனா பாத்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போடுல்ல பட் பாத்துருக்கேன் பட் இந்த முக்கடல் சங்கமம் அது கொஞ்சம் நல்லா பேஃமஸ் ம்பாங்க இந்த அரபிக் கடல் வங்காளாவிரிகுடா விட மாதிரி இந்திய ஒருஷ எது ஒ சொல்லுவாங்க சொல்லி மூணு கடல் சேர்ந்து ஒரே இடத்துல
கன்னியாகுமரிலாம் அதிகமா அந்த பாரினஸ் லாம் வராங்கல்ல இந்த வெக்கேஷன் டைம்ல
ஆஹ் வெகேஷன் டைம் கன்னியாகர் ஜாஸ்தியா பாரினர்ஸ் வருவாங்க அப்போ அந்த சம்மர் வெகேஷன் டைம்லாம் கொஞ்சம் நல்லா ஆஹ் பயங்கர க்ரௌடா இருக்கும் இதா இருக்கும் அதுல இப்போ என்ன சொல்லன்னா இந்த முக்கடல் கடல் இந்த பீச் வியூல்லாம் சூப்பர் ஆகும் பீச்ல வந்து பாக்குறது பீச்சல ஒரு என்ன சொல் பீச்ல இ உள்ள ஒரு மண்டபம் இருக்கு அதுல உள்ள ஒரு என்ன சொன்னா நடு ஒரு கா பாதி கடலுக்குல்ல ஒரு திருவள்ளூர் சிலைன்னு ஒரு சில இருக்கு அதை பாகறது இங்க இருந்து போட்ல தான் போனோம் அப்போ இங்கந்து போட்ல போவாங்க போட்க்கு அந்த டிக்கெ் வாங்க பயங்கர கிரவுடா இருக்கும்திருவள்ள ல்லது நல்லா இருக்கும்
இப்ப புதுசா கிளாஸ் பிரிட்ஜ ல்லாம் வச்சிருக்காங்கல்ல அதோட நைட் வியூ எல்லாம் நல்லாருக்கு அப்படின்னு பாத்துருக்கேன்
ஆமா ஆமா ஆ இப்போ புதுசா முன்னாடி திருவள்ளுவர் செலமட்டும்தான் அந்து திருவள்ளாச்சல அங்க விவேகானந்தர்னு ஒருத்தர் அவரு கடலு ஒரு பாறை இனதோ தவம் செய்தாரு அவர் சும்மா ஒரு என்ன சொல்ல போதிதர்மர் மாதிரி ஒரு ஆழும்பாங்க அவரு அப்படி பண்ண ஒரு அதனால அவங்களுக்கு ஒரு மண்டபம்ங்க உண்டு அதுல்லாம் போறது
விவேகானந்தரா விவேகாந்தர் ரா ல ஒரு இந்த போட்ல தானே போவாங்க போட்ட இப்போ இடையிலயுமே இன்ஸ்டால எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்டிட்டு இருந்த இந்த பூட்டுக்கு வந்து ரொம்பஹ ரஷ்ஷா இருக்கு ஆனா அத வந்து வந்து யாருமே பாக்கல அப்படியோ பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒழுங்கா எதுவுமே அரேஞ்ச் பண்ண மாட்டேங்குறாங்கல்லாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்து
ஆமா அதெல்லாம் உண்மை ஏன்னா இப்போ ரீசண்டாக தான் கொஞ்சம் நல்லதான் இந்த கடலுக்குள்ள இந்த கண்ணாடி பிரட்ஜ் ஒன்று தொடர்ந்தாங்க அது கொஞ்சம் நல்லா டரெண்டுக்கா கடலுக்குள்ள இங்க இருந்து அடுத்த அதாவது வேந்தா மண்டபம் அங்க இருந்து திருவாரூர் சிலைக்கு போறதுக்கு ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ஒ கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒ கிலோமீட்டர் போனும் அது ஒ புல்லா கண்ணாடி பீச்சுல கடலுக்குள்ள கடலுக்கு மேல நடக்காது அப்போ கீழே கடலு மீன் இதெல்லாம் பார்த்துட்டு போறது நல்லா இருக்கும் அதனாலயே அதுக்கு அந்த இது போறது நல்ல கூட்டம் நல்லா இதுஹ அங்க கடல இருந்து கண்ணாடி பிரிட்ஜ்ல போகும் போது
இந்த கிளாஸ் பிரட்ஜ் வந்து விவேகானந்தர் ராக் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு உரிக்கு அதுல கனெக்ட் பண்ணிருக்காங்களா ஏன்னா போட்டும் போகுதல்ல இப்ப போட்டும் போ இப்போ ரெண்டு ரெண்டுக்குமே போட்ல போகலான்னு சொல்லுவாங்க ஆனா கிளாஸ் பிரிட்ஜ்ல போனா இல போகலாம்
இல்ல முன்னாடி ரெண்டுமே போட்ல தனிதனியா முன்னாடி வேந்தர்க்குக்கு போயிட்டு அங்க இருந்துன் திருவள்ளுவர் சிலைக்கு இன்னொரு போட்ல போன அ போன இப்ப நேரம் வேந்தலாம் கொண்டு விடுவ அங்க இருந்து நம்ம கண்ணாடி பிரிட்ஜ் வழியாவே திருவள்ளுவர் சிலைக்கு போய்க்கலா ஒரு போட்ல போயிடலாம் ஒரு போட்
அங்க அப்போ வந்து விவேகானந்தர் ராக்ல இருந்து தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சூ வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா இந்த கிளாஸ் பட்ஸ்லயுமே இடையில வந்து கிரக் விழுந்ததல்லாம் சொன்னாங்களே இப்ப அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா
அதெல்லாம் மெயின்டண்ஸ் பஸ்ட் ஸ்டாரிங்கள கொஞ்ச இதுபண்ணி கொஞ்சம் என்ன பிரச்சனை தெரியலஹ கொஞ்சம் குவாலிட்டி இல்ல என்ன பிரச்சனை ஹ் கிராக் விழுந்து இது பண்ணாங்க அதுக்க எல்லாம் செக் பண்ணி இன்பஷ இன்ஸ்பெக்க்ஷன் எல்லாம் பண்ணி எடுத்து சரி பண்ணி எடுத்து இப்ப எல்லாம் ஓகே இ சரிபிகேட்லாம் வந்துச்சு
ஆனா அதுல வந்து எந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஏதாச்சும் தெரியுமா ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரே டைம்ல நடந்து போகும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுவும் இல்லாம கடலுக்கு நடுவுல வந்து மாட்டிருக்காங்கன்னா அது எந்த கனெக்ஷன் அப்ப குடுத்துருக்காங்க இல்ல எந்த அளவுக்கு காலமா இருக்கும் அதுக்கெல்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க
அது ஏனாது கரெ்ட் தெரியல நான் அந்த கண்ணாடி கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டியா ரொம்ப ஹை குவாலிட்டியா ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான் அதனால அது கொஞ்சம் ஓகே ஏன்னா இவ்வளோ மக்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்ளவு இவ்ளோ அப்படிள்ளாங்கி பண்ணிருக்கு கங்கனாலும் கண்டிப்பா நல்ல குவாலிட்டியா நல்லா தான் பண்ணிருக்காங்க ஒரு நம்புறேன் நல்லாதான் இருக்
ங்க இதுவுமே ரிஸ்க் தானே இப்போ நடுவுல நம்ம போயிட்டு இருக் கும் போது ஏதாச்சும் ஒன்னு வந்துச்சு னா இப்ப இடயில கூட ஒரு போட் டு இன்சிடென்ட் எல்லாம் நெறைய பேர் வந்து டெத் ஆனாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ வெதர் கண்டிஷன் வந்து எப்போ மாறும் நம்ம சொல்ல முடி
ஆமா ரொம்ப அதான் ஆயி எப்போமே வெதர் கண்டஷன் மறந்து எப்பவுமே வந்து வச்ச ஹண்டா இருந்தா எல்லாம் போட் எல்லாம் போகா ஹைவிண்டா இருந்தா போர் ஸ்டாப் ஆயிரும் அங்க இருக்க மக்கள ஒரு எங்க இந்த வேந்தர் வந்து இங்க திருடர் ஸ்டச்சுக்கு விட மாட்டாங்க இப்ப ரொம்ப ஹைவண்ட் இருக்கும் போதுதான் இப்ப ஸ்டாப் பண்ணி அங்க இங்கயும் விட்டுருவாங்க
அந்த ராக் எலாம் அப்டி என்ன இருக்கும் ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்குமா
அங்க சும்மா ஒரு சாய் என்னடா தியானம் பண் ஓ பாரிலி கடலு குலோரேஜ் தான் இருக்கு அங்க சுத்தி பாக்குற கட கடலுக்குள்ள இருந்து அங்க இங்கயும் பாக்குற கொஞ்சம் நல்லா இருக்கும் அல அலைக்கு போட்டோஸ் எடுக்கும் நல்லாக்கும் நெறய வந்து போட்டோஸ் எடுப்பாங்க அப்டி கொஞ்சம் ஆனா இப்பவே இந்தளவு இருக்குன்னா இன்னமும் டைம் இல்ல மார்னிங்கே நைன் தர்ட்டி டென் டூ ஈவினிங் ஃபைவ் வேதான் அதுக்கல விட மாட்டாங்க
க்கிரமா இருட்டு நாளும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இப்ப விட மாட்டாங்க ரெயின்லாம் இருந்துச்சுன்னா உள்ள அலோ பண்ணுவாங்களா
லைட் ரெயினா ஓகே பெரிய ரெயின் அலோ பண்ணமாட்டாங்க ஹெவி விண்டு இருந்தா அலோ பண்ணமாட்டாங்க அதுவும் நைய ரூல்ஸ் அண்டு ரெகுலேசன்ஸ் இருக்கும்
இல்ல ஒவ்வொரு பீச்லயுமே நெறய வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த மாரி ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும் இல்ல இப்ப கன்னியாகுமரி பீச்ச பொறுத்த வரைக்கும் என்ன ஃபுட் வந்து எப்பவுமே ஆல் டைம் கெடைக்கும்னா என்ன ஃபுட்டு கெடைக்கும்
கன்னியாகுமாரி என்ன பாக்க போனா ஃபிஸ்ஷு கெடைக்கும் ஃஸ்பிஷு தான் இருக்கும் ஃபிஸ்ஷு காட்டல அங்க புல்லா நெறய நார்த் இந்தியஸ் அந்த மாரி கொஞ்சம் ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றதுனால ஆஹ அந்த இது நெறய
ஆஹ
பூரி மசால் பூரி இந்த மாரி பேல் பூரி நீ எப்டி
ஆஹ வந்து பானி பூரி மா மசால் பூரிய எல்லாம் டேஸ்ட் எப்டி இருக்கும் கேவா இருக்குமா என
ஓகே சில அது டி ஒவ்வொரு கடயும் ஒரு டேஸ் சில கடயில கொஞ்சம் ல சில கடயில ரொம்ப ஒஷ்டா இருக்கும் நான் லாஸ்ட்டா ஒரு கட ரொம்ப ஒஸ்டா இருந்தது அதுக்கு முன்னாடி இருக்க நான கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ஏண்டா வாங்கனும் அந்த மாரி ஆயிடுச்சு அது இங்கிதான் கெட்ட வாங்கன அது ஒரு மாதிரி தான் இருக்கும் மத்தபடி செல்லாத எல்லாம் ஒக்கே அப்படின்னு இருக்கோம்
ம் நாங்க ஒரு வாட்டி போகும்போது மேங்கோல்லாம் அந்துச் அந்த மேங்கோல எத்
ஆஹ் இது தான் நான் மறந்து டச் மேல அந்த கன்னியம்மன்ல மேல அந்த மேங்கோ இருக்கும் ஒட்டு மாங்கா என்பாங்க அது பெரிய மங்காய் இருக்கும் அந்த மாங்காவ கட் பண்ணி அதுல லைட்டா வத்தல் அஹ் வத்தலல்லாம் மிளகாய சோளம் ரெட் சில்லி பவுடரும் பிளஸ் லைட்டா உப்பும் போட்டு தருவாங்க அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அஅ மோஸ்டா நிறைய சம்த வெயில் டைம் அந்த மாரி டைம் போன நல்லா இருக்கும் இப்ப நைட்டும் இருக்கும் அது நிறைய விரும்பி வாங்குவாங்க அது சோளம் இதெல்லாம் நல்லா விரும்புவாங்க
அதுல வந்து கொஞ்சம் பழு த்தமாங்க அதுலையும் மசாலா போட்டு தருவாங்க பழ பச்சை மாங்கா இருக்குங்களே கடல எது பிடிக்கும்
கொஞ்சம் ரம் ரொம்ப பச்சை மாங்காயி இருந்தா கூடோ கொஞ்சநேரம் புடிச்சுடுங்க ரொம்ப பழுத்தத தான் இருக்கு எவ்ளவு மீ முக்கியமா இருல பழுக்க போற கண்டிஷன்ல இருக்க அந்த மாரி எவ்ளோ நல்லா இருக்கும் ரொம்ப காயா இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் பழுக்க போற கண்டிஷன்ல இருக்க உள்ளதே நல்லா இருக்கோம்
இன்னமா ரொம்ப பழுக்காம சரி ஒரு முக்கால் வாசி பழுத்த மாதிரி அதுல வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட் நல்லா இருக்குமே
ஆமா
வேற கார்ன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குமா என்ன்ன இப்ப பட்டர் கார்ன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல விக்க ஆரம்பிச்சுட்டாங்களே
பட்டர்கான் நல்லா தானே ஜஸ்ட்டு கான் பைக்மிஷன் நிறைய இருக்கும் மாதிரி கடல ஐட்டங்கள் நிறைய இருக்கும் நிலக்கடலை சுண்டல் அஹ் வேற இது பட்டாணி வேற ஆஹ் இது சீவல் மாங்கா ஒரு ரூபா திருச்சி வரும்பாக அதெல்லாம் வா இருக்க நிறைய அங்க எல்லாம் கொஞ்ச சூப்பரா இருக்கும்
கொஞ்சம் வேர டைப்ல இருக்கும்ல்ல நார்மலா நம்ம கடையில் வாங்கறது இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப ஹார்டா
ஆமா இது கொஞ்சம் ஹாடா சோ டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸ்பைசியா நல்லா ப்ரிப்ரின்ஸ் இருக்கு
அது எதுல பண்ணுவாங்கன்னு தெரியுமா அந்த வத்
அது கொஞ்சம் சே கிழங்கு இந்த என்ன கிழங்கு சொல்ல மரிசில் கிழங்கு என்பாங்க கிழங்கு தான் கொஞ்சம் ப பீஸ் பீஸ்சா சீவி அது காய வச்சு அது மஸ் தல தேச்சி டெட் பண்ணுவாங்க அது ஒரு தனி எல்லாரும் நல்லா இருக்கோம்
இப்ப அது பண்றதுமே ஒரு பெரியப் பிரசாஸ்தான்ல ஓ நிறைய வத்த கிழங்குமே சி வ கா காய வைக்கணும்னாலே அது ஒரு பெரிய ப்ராசஸ் தானே
ஆமா அது கொஞ்சம் நினைச சீவிரம் பீஸ் பீா சீவரதே கொஞ்சம் கஷ்டம்க்கு சீவி அதை லைட்டா காய வச்சந்த மசாலா தடவிி அத ஃப்ரை பண்ணி அதுக்கும் ட்டா லைட்டா ரெட் சில்லி உப்பு எல்லாம் போட்டது சாப்பிடும் போது சரிப்ப
அங்க பானி பூரிய எல்லாம் கிடக்கு ஏன்னா நாங்க ஒரு டைம் விசிட் பண்ணும் போது அஹ பானிபூரி கிடைக்கல அது தவிர வேல் பூரி மசால் பூரி எல்லாம் பா்த்தோம்
உ பானிப்புரியாம் நல்லாவே கிடைக்கும் நிறைய கிடைம ஆனா பானிப்புரிய எல்லாம் கொஞ்சம் பார்த்தா உ சொன்ன சில கடைகளேடேஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட ரொம்ப ஒஸ்ட சில கடையில
வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா பாணி புரி
ஆஹ வீடல ட்ரை பண்ண இல ஆஹ வெளையந்து வாங்கி கூட வந்து
வீட்ல ட்ரை பண்ணாலமோ நல்லா இருக்கும் கொஞ்சம் போண்டா மசாலா பஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதை வந்து இந்த பானி புரிதான் ரெடிமேடாவே கிடைக்குிது படிலம் அதை வாங்கி ஃப்ரை பண்ணிட்டு அதை உடைச்சு அதுக்குள்ளே வச் புதினால இருந்து ஒரு புதினா ரசம் ஒன்னு மேக் பண்ணணும் அப்புறமா புழி இருக்கி புளியிலருந்து ஒரு புளி ரசம்மி ங்க ரெண்டடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பது சூப்பரா இருக்கும்
உஹம் சரி என்னதோர்ழ
த ஆட் பண்ணிக்கலாம்
சோரி சோ ரி தெரிய நா இதாலும் பண்ணன்ன பத்துதல ஆனா இன கண்டிப்பா பண்ணி சாப்பலாம் நீன ஆஹ் சொல்லிட்டீங்க என் ஒய ஒருனால பண்ணி கட்டுற பண்ணி தான் இருோம்
நீங்க எதுவுமே குக் பண்ண மாட்டீங்களா எல்லாமே ஒயஃப்ட கேட்கணும்னு சொல்றீங்க
ஆ குக் பண்ணுவன் சேர்ந்து பேய் சேர்ந்து சாப்படு பட் எனக்கு குக் பண்ண இருந்தாலும் தெரியாத வராது ஆனா என் ஒய்ஃ
இப்ப உங்க வயசுமே அந்த மாதிரி குக் பண்ண தெரியாத இடத்துல இருந்தானே வந்திருப்பே ப்பங்க அப்போ நீங்களும் அதை சேர்ந்து கத்துக்கலாமே ஏன் எல்லாமே எங்கள் ஒயஃப் தலையில எழு போடுறீங்க
அவங்க தள்ளில போல கூட நான் எப்புமே கூட சப்போட்ட சப்போர்டிவா இருப்பேன் நல்லா இரு ஆனா அவன் பண்ணா நல்லாருக்கும் அ ஒரு இது நமக்கு ஒரு டேஸ பண்ணாதான் பிடிக்கும்
அப்போ நீங்க பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல பண்றத வந்து சா சப்புட மட்டும் செய்வீங்களா
தி ஹெல் பண்ணுவே எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க க
இல்ல சில பேர் வந்து பஜ்ஜி எல்லாம் போட்டா பக்கத்துல இருந்து சாப்பிட மட்டும்தான் செய்வாங்க வேற எதுவும் பங மாட்டாங்க அதான் கே்கறேன்
நா அப்படில்லாம் இல்ல பாச்சி போடனா அதுக்கு பஸ்டு பிப்ரேசன்னே நான் தான் பண்ணி கொடுப்பேன் அப்ப எல்லாம் போடன எக்சாம்பிள் வாழைக்கா வாழைக்க அதை சொல்லி எடுத்து அதா சின்ன சின்ன பீஸா காட் பண்ணும்